ஆ
ஆ நல்லா இருக்கேயாடா
கா நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்க
ஓகே ஓகே சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு நீங்கல்லா சாப்
ஆ நாங்க எல்லாரும் சாப்ட்டாச்சு என்ன பண்றீங்க
சும்மாதா இப்ப எல்லா ஒர்க்க எல்லா முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோ
ஓகே ஓகே ஓகே யூ பி எஸ் மாட்டனீங்களா ரீசன்டா வீட்ல
ஆமா மா இப்ப ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு மாட்டி
ஓகே ஓகே அது அது அதோட ப்ராசஸ்லா என்னன்னு கொஞ்ச சொல்றீங்களா எங்க வீட்டுலயு யூ பி எஸ் ம மாட்டனு இப்ப கரண்ட் வேற மழ வருதுன்னு சொல்லி அ சும்மா சும்மா ஆஃப் பண்ணி போட்டுறாங்க கரண்ட் போயிட்டே இருக்கு வரவு வரக்கு ஃபோர் ஹர்ஸ் ஃபைவ் ஹார்ஸ் ஆகுது
ஆமா சம்மர் சீசன்லயு அப்படித்தான அடிக்கடி ஆஃப் பண்றாங்க அப்ப நைட்டுமே மேக்சிமம் ஒரு டூ த்ரீ ஹர்ஸ் வரதே இல்ல அதனால தூங்கவே முடியறதுல ரொம்ப டயர்ட் ஆயிடுதுன்னு சொல்லிதா நாங்களே மாத்தினோ
ஓ ஒ நாங்களு அதுதா யூ யூ பி எஸ் மாற்றதுக்கு யாராது இங்கே கிடைப்பாங்களான்னு பத்தா யாருமே கிடைக்கவே இல்ல இங்க யாரு அவ்வளவு யூ பி எஸ்லா பண்ண மாட்டறாங்க சோ அதனாலதா சரி உங்ககிட்ட கேக்லா அப்படின்ட்டு
சரி நா மாட்னவங்ககிட்டே வேணா உங்க நம்பர் ஆ தர நா உங்க நம்பர் தர நீ நீங்க வேணா அவங்ககிட்ட கூப்ட்டு பேசி பாருங்க என்ன சொ
ஆ ஓகே ஓகே நீங்க அவங்க கான் டக்ட் குடுங்க நீங்க எவ்ளோக்கு மாட்னீங்க எவ் என்ன ப்ராசஸ்லா இருந்துச்சு அதுக் எதாவது இப்பல்லா தனியா லை தீன் எடுக்கணு கொஞ்சொ எடோல்லா வேணுனு சொல்றாங்க.
ஆமா புது வீடா இருந்தா மேக்சிமம் எல்லாமே யூ பி எஸ் லைன் எல்லா இப்ப சேர்த்தி எடுத்து குடுத்தறாங்க. இப்ப வீடு கட்டம் போதே ஏனா நறைய பேரு இப்ப யு பி எஸ் வைக்கிறாங்கள ஃபஸ்ட்டு கட்ன வீடா இருந்தா நம்ம திருப்பி யூ பி எஸ் லைன்லா எடுக்கிற மாரிதா இருக்கு நாங்களும் பழைய வீடு தான அதனால எங்களுக்கு யூ பி எஸ் லா எல்லா இல்ல அப்ப இவங்க கிட்ட யூ பி எஸ் த்து அந்நே அவரு கிட்ட கேட்டம்போது அவங்க என்ன சொன்னாங்க ஃபஸ்டு எலக்ட்ரீஷியன் வச்சு யூ பி எஸ் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா நா வந்து உங்களுக்கு யூ பி எஸ் பேட்ரியும் இன்வெர்டரும் போட்டு தருவேன்னு சொன்னாங்க. அதுப்பறொ அந்த யூ பி எஸ் மே நா பேட் ட்ரி வந்து இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு நாலு ரூம் இருக்குன்னா நம்ம அ எ எல்லா ரூம்லயு லைட்டும் நம்ம மேக்சிமொ ஒரு ரெண்டு ரூம்ல ஃபேன் போடுற மாரி தானே இருக்கும் இப்ப நாலு லைட்டு ரெண்டு ஃபேன் அந்த மாரி இருந்ச்சுன்னா அ அப்பறொ ஒரு ரவுட்டர் அதாவது ஒய்ஃபை ரவுட்டர்ல்லா வச்சுருப்போல ஒரு சார்ஜிங் மிஷின் அதுக்கேத்த மா அப்போ அதுக்கேத்த மாரிதா அவங்க பேட்டரி போடுறாங்க இப்ப நம்ம வீடு எவ்ளோ பெ ருசுனா நம எவ்ளோ ஃபேன் லைட்ஸ் யூஸ் பண்றோம்னு கேக்குறாங்க.
ஓ ஓகே ஓகே இப்ப டி வி கனக்ஷ் ன்ல்லா குடுக்கணுனா அதுக்கு இன்னு எக்ஸ்ட்ரா பேட்டரி அந்த வால்டேஜ் தேவப்படுற மாரி இருக்கு
ல்லாம் மேக்சிமம் குடுக்க மாட்டாங்க இப்ப ஸட்டவுன்னா நம்ம பேசிக்கா நம்ம யூஸ் பண்றக்காக தான நம்ம ப யூ பி எஸ் போடுவோ இப்ப டி வி கனெக்ஷன்ல்லா குடுத்தீங்கனா தேவ எயிட் ஹவர்ஸ் சடன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு டூ அவர்ஸ் கூட நிக்காது.
ஓ ஆமா ஆமா ஆமா
ஒரு ஃபுல் டே நமக்கு வேணும்னா நம்ம வெறும் லைட் ஃபேனு இந்த ரவுட்டர் ஒருது சார்ஜர் கது அப்டி யூஸ் பண்ணா நமக்கு அதுக்கு கே அ ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி குடுத்து நம்ம இந்த லைட்டு இந்த இது மிக்சி இதெல்லா நம்ம போட்டோனா நமக்கு பெருசா எதுவுமே பவர் வந்து நமக்கு ஒன் டேக்கெல்லா இன்ஸ்
இருக்கு இப்பல்லா எதோ போர் டபுள் யூ பி எஸ் பேட்டரில்லா வந்திருக்குன்னு சொல்றாங்க அதெல்லா உண்மையா தானா இல்ல இல்ல இப்ப எல்லா எது ஏ ஐ எது வந்து உண்மைனே தெரியமாட்டேங்குது.
ஆமா இப்ப ரீசெண்ட்டா எதோ லித்திம் ம்மயம் பேட்ரினு சொல்லி எதோ ஒரு பேட்ரி சொன்னாங்க அது கொஞ்சொ ப்ரைஸ் வந்து கொஞ்சொ ஜாஸ்தியா இருக்க மார் இருந்துச்சு நம்ம பல இந்த பேட்டரிதா போட்டிருக்கு நார்ம ந்தல் பேட்டரிதா போட்டிருக்கோ இப்ப இது நார்மல் த்தியனா நமம மெய்ன்டைன்ஸ் கொஞ்சொ இருக்கு சோ அந்த ஒன் இயர் ஒன்ஸ் வந்து டிஸ்ட்டில் வாட்டர்லா சொ சொல்றாங்கல்ல அது வந்து நம்ம அந்த லெவல் பாத்துட்டே இருக்கணு அந்த லெவல் கொஞ்சொ கம்மியா இருந்தொனே நம்ம டிஸ்ட்டில் வாட்டர் வாங்கி அது ஃபில் பண்ற மார்ருக்கு இப்ப லித்தியம் பேட்டரினா அதுக்கு வந்து பெருசா மெயின்டெனன்ஸே இல்ல போல மெயின்டெனே பண்ணாம அதெல்லா எதுவுமே மெயின்டெய்ன் பண்ண தேவல்ல அந்த மா யோசிக்கறாங்க அது அப்றோ என்ன சொல்றது இந்த பேட்ரீனா கொஞ்சோ ந நம்மளால மூவ் பண்ணி வைக்கிறக்கு அந்த மாரில்லா இல்ல இந்த பேட்ரினா போர்ட்டபிள் மாரி நம்மளே ப்ளேஸ் எல்லா மாத்தி வெச்சுக்கலா போல.
ம் ஹ்ம் ஒ
சோ அந்த இப்ப கொழந்தைங்கலாருக் க்காங்கன்னா அத போய் தொட்றது அந்த மாரிலா பண்றாங்கன்னா இந்த மாரி அனுப்ப சொல்றாங்க பேட்ரீஸ் மாரி இல்ல நம்ம பெரியவங்கதாருக்கோ அப்டீனா நம்ம அது யாரு நம்ம பெருசா இது பண்ண மாட்டோ நம்ம மெயின்டெய்ன் பண்ணிக்ணு இயர்லி ஒன்ஸ் இல்ல எயிட் மந்தஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அத பாத்துட்டு அப்டி இல்லனா நம்ம அவங்கள கூப்ட்டு அந்த டிஸ்டில் வாட்ருல்லா டாப்பப் பண்ற மாரி இருக்கு
ஆமாமா ஏனா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ட்டபுள் பேட்ரி மாத்திரு தா பெஸ்டுன் நெனைக்க ஏனா இது கொழந்தைங்கலா இருக்கம்போது எல்லா தொட்டுட்டாங்கன்னா டிஸ்ட்டல் வா வாட்டர் நம்ம எதுக்கோ வாங்கி வெச்சிருக்கம்போது அவுங்க தெரியாம எடுத்து குடிச்ட்டாலோ ப்ராப்ளம் ஆயிரு ல
ஆமா இப்ப அதனாலதா தா இந்த மாரி பேட்ரீஸ்ல்லா வருது போல லித்தியமய பேட்ரீஸ்தா
ஆமா அதுவு ஒன் இயர் ஒன் வந்து கரெக்டா மாத்திட்டேருக்குணு நம்ம எங்யாச்சு வெளிய போய் ட்டு மறந்துட்டோனா திடீர்னு சடோனப்போ கரண்ட் இல்லன்னா நமக்கு அது ஒரு ப்ராப்ளம் மாரி ஆயி ரு அனால எல்லாமே யோசிக்க வேண்டிதா இருக்கு காஸ்ட் ஒரு டென் கே ஃபிஃப்டீன் கேலா யோச்சோனா டக் அப்றோ நமக்கு வேல மறுபடியு வந்துட்டு இப்ப நம்ம ஏ யர்லி ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணம்போது அதுக்கான அமௌண்டு குடுக்கணு தானா அவுங்ளுக்கு
ஆமா அந்த டிஷ்டெல் வாட்ரு அவுங்க ரீஃபில் பண்ண வந்தாங்கனா அவுங்களுக்கு சார்ஜஸ் குடுக்னு அப்றோ டிஷ்டெல் வாட்ருக்கு ஜா ர்ஜஸ் குடுக்கதான செய்வோ அந்த மாரி எந்த சார்ஜஸு தேவல ஒன்ஸ் ஸ் எதாது கம்ப்ளைண்டோ ரிப்பேரோ ஆனா நம்ம கொண்டு போய் இது ஃபைவ் இயர்ஸ் வாரண்டீன்தா சொல்றாங்க
கு ஃபைவ் இயர்ஸ் கண்டிப்பா அது இருக்கு அதுக்கு முன்னாடி எதாது ப்ராப்ளம் ஆச்சுனா பேட்டரி மாத்தரதாருந்தாலு அவுங்க மாத்தி குடுத்துருவாங்க
ஆமா த்ரீ இயர்ஸ் எதோ வாரண்டி அப்றோ டூ இயர்ஸ் எதோ எக்ஸ்டர்னல் வாரண்டி மாரி போட்டு தராங்
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே அந்த மாரி
ம் அந்த மாரி
இப்ப போர்ட்டபுள் பேட்ரி மாத்தறதா இருந்தாலு ஒரு தனி லைன் எடுக்கற மாரிதா வரு
ஆமா எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்னென்ன இதுக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் வேணு மோ அது வந்து அவுங்க எலக்ட்ரீஷன் வந்து லைன் குடுப்பாங்க இப்ப ரெண்டு ஃபேனா அந்த ரெண்டு ஃபேன்க்கு யூபீஎஸ்லந்து கரண்ட் போ சப்ள போற மாரி அவுங்க லைன் மாத்தி குடுப்பாங்க சோ எலக்ட்ரீஷன் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே மாத்திட்டு அதுக்கப்றோ நம்ம யூபிஎஸ்க்கு அவுங்ககிட்ட சொன்னோனா அவங்க வந்து ஃபிட் பண்ணிட்டு ஒன்ஸு பவர் அந்த மெயின் ஆஃப் பண்ணிட்டு எல்லா ச செக் பண்ணி குடுத்துட்டு நமக் போவாங்க சோ அந்த மாரிதா எங்ளுக்கு பண்ணி குடுத்தாங்க
ஓ ஓகே ஓகே இது பெரிய ப்ராசஸா தாருக்கு யூபிஎஸ் மாட்ற நாங்களு செரி ஓகே மாட்ட வே ண்டாந்தா நெனச்சோ கடசில பாத்தா என்ன னா இப்போ சம்மர் டைம்ல மழ வருதுன் சொல்றாங்க ஆனா மழயே வரமாட்டேங்குது அது ஒரு டென் மினிட்ஸ் தூர்றக்காக கரண்ட் காத்தடிச்சு கரண்ட் ஆஃப் ஆயிருது கரண்ட் வரைக்கு ஒரு ஃபைவ் ஆஸ்லந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஆக்கிட்ட ஆகுது
ஆமா இப்ப இந்த சம்மர் டைம்லயு பாத்தீங்னா எப்ப பாத்தாலு கரண்ட் கட் பண்ணி உட்டுறா ங்க நம்ளால வீட்டுக்குள்ளயே இது வெயில் வேற அதிகமாயிருது வீட்டுக்குள்ள நம்ளால சுத்தமா கரண்ட் ஃபேன் போடாம நம்ளால இருக்கவே முடிய மாட்டிங்குது அது கொழந்தைகளலா வச்சிருந்தோனா சோ சுத்தமாவே அவங்ள இருக்கவே மாட் ட்டிங்கிறாங்க ஒரு நிமிஷோ ஃபேன் இல்லனா நம்மளாது அட்ஜஸ் பண்ணிப்போ போல இந்த கொழந்தைக சுத்தமா கேக்கவே மாட்
ஆமா யா இதுகள சாப்பாட வெச்சு அந்த வெயில்ல சாப்பாடு வச்சு உக்கார வைக்கறக்குள்ள போது போதுன் ஆயிரு விஸ் சிற க்கு ஒரு ஆளு ஊட்றக் ஒரு ஆளு அது வேர்க்குது அங்க பாத்தது இது பண்ணுதுன் சொல்லி சொல்லியே நமக்கு என் எச்ச டென்ஷன் ஆயிரு கிச்சன் கூடல்லா கரண்ட் இல்லாம போனாங்கன்னா நம்ம அம்மாங்கல்லா ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க
ஆமா அது இந்த ஸ்கூல் லீவ் டைமிங்ஸ் வேறையா சுத்தமா இருக்க மாட்டேங்குதுதா அதிகளுக்காகவே நம்ம மெயினா போடுற மாரி ஆயிடுச்சு
ஆமா ஆமா என்ன ஏன்னா இது யூ பிஎஸ் போடுறது வந்து ஒரு லைப் லாங் ஒரு யூஸ் தான பஸ் இவ்ளோ அமௌண்ட் கட்டி போட்டுட்டோனா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நமக்கு பிரச்சனை இருக்கா து தா எனா டக்குன்னனு இப்பல்லா மந்த்லி மந்த்லி மந்த்லி ஃபர்ஸ்ட் லா மந் ஒன்ஸ் தான் சடவுனா இருந்துச்சு இப்பல்லா திடீர்னு பார்த்தா ரெண்டு டைம்லா சடவுன்லல்லா வைக்க றாங்க
ஆமா அடிக்கடி எதாவது ரிப்பேர் பண்றேன்னு சொல்ட்டு ஒரு போர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆப் பண்ணி விட்றாங்க
ஆமா ஆமா
அதனால நமக்கு பேசிக்கா வேணுன்ற மாரி ஆயிடுச்சு
இப்பல்லா மழை ம் ம் ஆமா இப்பல்லா மழை காலத்திலயுமே கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டுர்றாங்க வெயில் காலத்துிலயே ஓகேன்னு சொல்லலா பழ காலத்துிலயே கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டுடுறாங்க அதுதான் இன்னும் கஷ்டமா இருக்குது
ஆமா இந்த மழை சீசன்லயும் நமக் காத்து அடிச்சு இடியெல்லா இடி மின்னல் ல்ல வரனால அது அந்த டைம்லயும் ஆஃப் பண்ணிடுறாங்க ஆ ல நால நாமக்கு
இப்ப இடி அடிச்சு மின்னல் வரும்போதுல இந்தந்த யூபிஎஸ்க்க எல்லா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது
அது பெருசா எனக்கு ஐடியா இல்ல அது வேணா நீங்க அவங்க கிட் யே வேணா நா கான்டாக்ட் நம்பர் அனுப்புனனே அவங்களுக்கு னா கேட்டு பாருங்க பெருசா எதுவு நம்ம பேசிக் கா தான யூஸ் பண்றோ லைட் ஃபேன் தானே யூஸ் பண்றோ நம்ம மத்த இதுவுமே கனெக்ஷன் கொடுக்க மாட் ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி அதுக்கெல்லா எதுக்குமே கனெக்ஷன் கொடுக்க மாட்டோ சோ பேன் லைட் மட்டுும் தானே யூஸ் பண்றோ ஆனா இப்ப இந்த இது நம்ம எல்லாமே யூஸ் பண்ணாதான பிரச்சனையா
ஆமா ஆமா ஆமா அது கரெக் அதுவு நம்ம யூ பிஎஸ் பேட்டரி வீட்டுக்குள்ள தானே வச்சிருக் இப்போ அதனால அது அவ்வளோவா பெரிய ப்ராப்ளமா இருக்காதுன்னு நினைக்கிறே
ஆமா ஆமா இப்ப நறைய பேரு எல்லாம் யூஸ் அப்பனா அதும பெருசா வேற எதுவுமே நம்ம ஆன மாரி நமக்கு எது நியூஸ்ல எல்லா இது வரலல
ஆமா ஆமா ஏன்னா இப்ப மோஸ்ட்ல இப்ப எல்லார வீட்லயு யூ பி எஸ் லா வச்சுட்டாங்க இப்ப வந்து இப்ப நம்ம கிட்ட ஒரு டூ இயர்ஸ் யூஸ் பண்ண யூ பி எஸ் இருக்கு பட் அது நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு அதையும் நம்ம வீட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலா தானே
அதையு யூஸ் பண்ணிக்கலா
ஆ ஓகே ஓகே ஓகே அது சும்மா த்ரீ இயர்ஸ் நல்லா இது பண்ணிட்டு வேணுா நம்ம வேணா புது பேட்ரி அடுத்த டைம் மாத்திக்கிட்
ம் ஆமா ஆமா அது போச்சுனாதா அதுக்குமே நம்ம பழைய பேட்டரி போட்டா அதுக்கு ஒரு ரீசைல் போட்டு தான் அவங்க எடுக்கிறாங்க
ஓ அப்பனா பரவால்ல அப்பனா நீங்க வந்து யார்கிட்ட யூ பி எஸ் மாட்னீங்கலோ அவங்க கான்ட்ட்ஸ் அனுப் பி விடுங்க நா அது எல்லா அவங்க கிட்ட பேசிட்டு எதாவது டவுட்னா நா மறுபடியடி உங்களுக்கு கால் பண்ற ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே பாய்
ஆ பாய்